பேசப்
ஆஹ் சொல்லுங்க தோழி
அஹ் தோழி இப்ப பாத்தீங்ன்னா ஆஹ் நேத்தி ஏ பையனுக்கு திடீர்னு ஒடம்பு முடியாம போய்ட்ச்சி
சரிங்க
ஆனா மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய்ட்டு வர்ற வழில பாத்தீங்கன்னா பழ ழம் வாங்கி குடுப்போ பையனுக்கு திராட்ச சாப்பிடுவானு சொல்லிட்டு திராட்சையும் மாம்பழம் சேத்து வாங்கிட்டு வந்தே தோழி இப்ப மாம்பழ பழ பாத்தீங்கன்னா நா வீட்டுக்கு வந்து மாம்பழத் தண்ணில போட்டு திராட்சையு மாம்பழத்தையு ஒரு குண்டான் இருக்க தண்ணில போட்டுட்டு அத எடுத்து ஒரு வாட்டி அலசி வந்துட்டு நாங்க மூணு பேருமே ஆளுக்கு ஒண்ணு சாப்ட்டுட்டோ. சாப்ட்டதுக்கு அப் அப்றொ பாத்தீங்கன்னா அந்த மாம்பழ இன்னு அந்த திராட்சையு அந்த தண்ணிலயே தா இருந்துச்சி. அதுக்கப்றம் ஏ பொண்ண அழைச்சிக்கிட்டு கடைக்கு போய்ட்டே. கடைக்கு போய்ட்டு வந்து அத நா கவனிக்கல அப்டியே விட்டுட்டே. அப்றொ மா மாலை நேரத்துல போயி அந்த மாம்பழத்த எடுக்கலான் போனா அதுல ஒரே ம மருந்து நாத்தம் சரியான மருந்து நாத்தம். இந்த கரையானுக்கு எல்லா போடுவோ இல்லயா அந்த மாரி மருந்து நாத்தம் அப்டி ஒரு மருந்து நாத்தம் அடிச்சிச்சி. ஐயோ என்னடா இப்டி இருக்கே அப்டின் சொல்லிட்டு திருப்பியு அந்த நல்லா அந்த மா மாம்பழத்தையு திராட்சையு நல்லா கழுவிட்டு திருப்பி தனித்தனி ஏனக் டத்துல எடுத்து வச்சிட்டு திராட்ச ஸில மஞ்சத்தூளையு உப்பையு போட்டு வச்சிட்டு அதே மாரி மாம்பழத்திலயு தண்ணி ல மஞ்சத்தூளையு உப்பையு போட்டு வச்சிட்டு கொஞ்சொ நேரம் கழிச்சி சாப்டலா அப்டி சொல்லிட்டு அப்டியே தனி தனியா போட்டு வச்சிட்டே பசங்கள எடுக்க வேணாம்மா இந்த மாரி ஸ்மெல் வருது அப்டின்னு சொல்லிட்டு வச்சிட்டே. பாத்தாக்கா மறுபடியும் போய் பாக்குறே மறுபடியும் ஒரு ஈவினிங்க் மேல ஒரு செவன் ஓ கிளாக் மேல பாக்கறே திருப்பியும் அதே மாரியே ஸ்மெல் வருது தோழி அந்த மாம்பழத்துல. கரையா மருந்து வாசம் அடிக்கிது ஏ அந்த வாஷ் பேஷன தண்ணிய ஊத்துறே அந்த வாஷ்பேஷன் முழுக்கவு அந்த வாட தா வருது
பாத்தீங்ளா அதெல்லா இருக் இப்பல்லா எங்க தோழி வந்து இயற்கையா பழுக்க வக்கிறாங்க நம்மளு நம்பி வாங்கிட்டு வந்து சாப்பட்றோ
அ ஆமா நம்பி வந்து சாப்பட்றோ ஒண்ணு விஷ்யம். இன்னொன்னு பாத்தீங்ன்னா அதுல இந்த மாரி மருந்து எல்லா போட்டிருக்காங்ளே நேத்தி வேற நாங்க ஏ பசங்க எல்லா வேற சாப்ட்டுட்டு ஒரு மாம்பழத்த எடுத்து சும்மா கழுவிட் சாப்ட்டுட்டு சரியா கவனிக்காம அவசரத்தில வெளிய போற அவசரத்தில ஆளுக்கொண்ணு எடுத்து சாப்ட் ட்டு எனக்கு அந்த கவல வேற பெரிய கவல வேற ஏதாவது செய்தோ என்னமோ அப்டின் சொல்லிட்டு ஸ்மெல்லு இன்னுமே அந்த மாம்பழத்துல போவே இல்ல. அத்தன வாட்டி கழுவிருக்கே ஒரு நாள் ஃபுல்லா ஊறிருக்கு அந்த மாம்பழம் அந்த தண்ணில
தோழி அதாவது சின்ன பிள்ளைங்க வந்து இன்னு சின்ன பிள்ளைங்க இருக் ங்க பாருங்க அவுங்க என்ன பண்றாங்க நம்ம வந்து வெய்ட் பண்ணவே மாட்டேங்குறாங்க இன்னு சின்ன பிள்ளைங்க வந்து சுத்தமா வெயிட் பண்ணவே மாட் டேங்குறாங்க ஆஹ் அதாது வந் வொ வோ வருது ப்டினாக்க டக்குனு என்ன பண்றாங்க ஒடனே அத கழுவுறத கூட யோசிக்கிறது எங்க பிள்ளைங்குளா வந் டக்குனு வி சும்மா சும்மா தண்ணில விட்டு அளம்பி சாப்ட்ருங்க
சின்ன கொழந்தைங்க அதுகளுக்கு தெரியாது ஏ நம்பளுக்குமே தெரியலயே நேத்து எனக்குமே தெரியலேயே நா வந்து ஆஹ் ஒ சும்மா கழுவிட்டு எடுத்து குடுத்துட்டே நானு ஒன்னு சாப்ட்டுட்டே சும்மா கழுவிட்டு பாகுறே தண்ணில உர்ன்னததா பாக்குறே இப்பையுமே அந்த மா அந்த மாம்பழத்துல அந்த ஸ்மெல்லு வந்துகிட்டே இருக்கு எ பைய கொண்டு போய் கொட்டிடுமா அப்டின் சொ சொல்றா எ தங்கச்சி சொல்றா கடைல கொண்டு போய் குடுத்துட்டு வேற பழ வாங்கிட்டு வாடி வேற பழ எதாவ்து வாங்கிட்டு வா அப்டின் சொ
அப்டி கெடையாது அதாவ்து இது இத வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து இத சொல்னா இந்த அந்த பழங்கள்ல வந்த உணவு பொருட்களுக்கு ஆய்வாளர்கள் இருக்காங்கலையா அவுங்களுக்கு நம்ம கண்டிப்பா இந்த தகவல தெரியவைக்கனு தோழி உண்மையா சொல்றே ஏனா நம்மக்கு இப்ப தெரியிது இப்ப எவ்ளோ பேரு சின்னக் கொழந்தைங்களுக்குள்ள பா பெற்றோர்கள் வந்து வாய்ன்ட்டு போவாங்க அப்ப சாப்புறாங்கனா அவுங்களுடைய சூழ்நெலைய பார்ங்க அந்த ஒடம்புக்கு வியாதிகள் வருது பிள்ளைங்க திடீர் திடீர்னு ஓரு எதோ ஒன்னு குரு பிள்ளைங்களுக்கு ஆகுது அப்டின் சொல்றாங்க ஒன்னு சும்மா இந்த இதுதா சாப்டாங்க பிள்ளைங்களுக்கு இது ஆய்ட்டு அதாய்ட்டுன் சொல்றாங்கள்ல இதெல்லா இப்ப இப்போ நம்ம வந்து தோல் மேலேயே மட்டு அந்த வெஷ இருக்காது நிச்சயமா இல்ல பழத்துக்குள்ளயுமே கண்டிப்பா நமக் அது போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதானே
ஆமா நா அதா பாத்தீகனா நேத்தி இன் நேத்திலிருந்து எனக்கு ஒ ஒரே பயங்ர அதிர்ச்சி எனக்கு இந்த மாரி ஸ்மல்லு இன்னுமே அந்த பா மாம்பழத்துல போல தண்ணிலேதா கெடக்கு ஆனா தண்ணி கூட அப்பிடி ஒரு நாத்தோ அடிக்குது நா கையவுட்டு எடுத் து பாக்குறே கையிலயு அந்த ஸ்மல்லு போவே இல்லப்பா அது என்னோட கைல சேம்பு நா சோப் போட்டு கழுவியுமே எனக்கு அந்த நாத்தோ அடிக்கிற மாரியே இருக்கு எ கைல
இல்லல்ல இப்போ அது எங்க தோழி அந்த கட எங்க தோழி இருக்கு
இங்க கூத்தானூர்ல இருக்கு தோழி
கூத்தாநல்லூர்னா
அஹ் கூத்தாநல்லூர்னா எங்கூரு பக்கோ நாகுங்குடி
இல்லல்ல நீங்க கடையோட அட்ரஸு கடைய வந்து கட வந்து கூத்தாநல்லூர்ல இருக்கு ஆஹ் செரிங்க செரி ஆனா நம்ம வந்து இத அந்த ஒரு நாலு பழங்கள்லா ஆய்வு பண்ணுவாங்க இல்லயா
ஏமாந்து
அந்த ஜீ பே கண்டிப் மேல வந்து நம்ம வந்து அவ்ங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ட சொல்லணு அப்
சொல்லணு தோழி அது எப்டி எனக்கு மூப் பண்றதுன் தெரியல எனக் கொஞ்ச சொல்றீங்ளா நா பண்ணணுனு எனக்கு எனக்கு பயங்கர டென்ஷனாருக்கு தோழி எனக்கு பசங்களுக்கு குடுத்துட்டேன் ரெண்டு பேரும் குடுத்துன் சும்மா கடுக்கு எடுத்து சாப்பிட்டுங்க ஏதோ ஒன்னு செய்யுது என் புள்ளைங்களுக்கு யார் என்ன பதில் சொல்ல முடியும் எனக்கு யாரோ எதும் பதில்
பா எல்லாமே எதனால வந்து இந்த மாரி ஆகுது அப்டின்றது தெரியாதில்லையா நமக்கு ஒண்ணு இல்ல நாம நான் வந்து ஒரு ஒரு ஒரு நாள் பொ திருவார்த்தைய கோயிலுக்கு போயிருந்தோம் அங்க போகமானது அங்க அந்தந்த கோவில் அந்த தெருப் ட்டுவீதி அப்டின்னு சொல்லக்கூடிய அந்த எடத்துல ஒரு அந்தந்த இந்த ஸ்நாக்ஸு கடை ஒன்னு இருக்கு கடனா கொஞ்சம் நல்லா ஒரு நா பாார்க்கறதுக்கு நல்லா கடையா இருக்கு பார்கறதுக்கு நல்லா சுத்தமாக நல்லா நீட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கீங்க அதுல போய்ட்டு பீஸா வாங்கி என் கொழந்தைக்கு கொடுத்தேன் நான் என்ன அங்க வ இதேமாரி கடைலா நா வாங்கியே குடுக்கவே மாட்டேன் என்னய அவ்ளோ போட்டு தொல்லப்படுத்தி என்ன போட்டு வாங்க வச்சு வாங்கி குடுத்தாச்சு இது நடந் இந்த பிரச்சனை நடந்து பாத்தீங்கனா இது கிட்டதட்ட ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு மேல ஆயிருச்சு ஈவினிங் மொத நாள் ஈவினிங் போய் சாப்பிட்டுட்டு வந்திருக் வன் ஆனா எங்க பெரிய பாப்பா தான் இங்க பீஸா நறைய சாப்டு து அதுல உள்ளதா நானும் என் கணவரு எங்க சின்ன பாப்பா சாப்டவே இல்ல ஆளுக்கு ஒரு பீஸா இருந்துக்கிற நைட்லெந்தெ எங்க பெரிய பாப்பாக்கு வாமிட்டு அதாவது அன்னைக்கு அன்னைக்கு சாப்பிறந்த நைட்டு ல வாமிட்டு ஜுரம் அடிக்கிறது வாமிட்டு ஜொர இதா தான் கண்டுபிடிச்சா புட் பாய்சனு ரெண்டாவது அந்த பீஸாவை வாங்கும்பொழுதே எனக்கு நல்லா தெரிஞ்சச்சு பீஸா நல்லால அப்படின்னுட்டு அஹ் நாங்க வந்து ஒரு பெரிய பாபாக்கு ஒரு பீஸ் ஃபுல்லா சாப்பிடுச்சு சாப்பிடுதுக்கு அப்புறம் தான் நான் அத பார்த்தனேன் நான் அதுக்கப்பறம் நான் சாப்ட்டு பாக்கும்போதுதான் பிட்ஸா நான் நல்ல அப்படின்றத நான் தெரிஞ்சிக்கிட்டேன் அப்ப மறுபடிக்கு நா சாப்பிட குடுக்கல எங்க பாப்பாவுக்கு அதுவே ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு சாப்பிட்டது என்னவோ ஒரு பீஸ்தான் அதுவே எதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு எங்க பாப்பாவுக்கு சுத்தமா நல்லா இல்ல அந்த பீஸா அப்ப பாருங்க எப் இப்டி என்ன நம்பிக்கையில இவுங்கெல்லாம் விக்கிறாங்க கொழந்தைங்கள கூட்டிட்டு வரோன்னு அவங்களுக்கு தெரியுது கொழந்தைங்கதான் சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது அவ்ளோ சுத்த ஒரு நல்ல பொருளை குடுக்கனுங்கிறது அவங்களோட கடமைதானே தோழி எனக்கு வந்த உண்மைய நான் யாருகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது இது யாருகிட்ட சொல்றது எ டாக்டரே கர்ட்டா சொல்லிட்டாரு
நயிட் டைம் டைம்ல போய் ன்ன கொழந் கு பீஸால்லா தப்பு தோழி
இல்ல அதாது அது இரவு நேரத்துல நாங்க சாப்புல்ல தோழி ஒரு மாலை நேரத்துலதா நாங்க போயிருந்தோ மாலை நேரத்துல சாப்டதுதா இது இவ்ளோட இவ்ளோ ப்ரச்சனயே ஆனது அங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது வந் து இந்த கடைல இவ்ளன்னல் நடக்குது அப்டின்றதெ எனக்கு அடுத்து யாருகிட்ட கொண்டு சேக் கிறதுனே எனக்கு தெரில தெரியுமா அன்னைக்கி ஏனா அவுங்க வந்து கண்டிப்பா அது வந்து ஆய்வு பண்ணாங்கனா நிச்சயமா அந்த கடைல வந்து ஒரு இத
ஏன்
உம்
பாக்க பாக்கவே எனக்கு அவ்ளோ டென்ஷனாவே இருக் வே இன்னுமே இந்த அந்த வாடை இருந்துகிட்டே தா இருக்கு
அதுதா தோழி ழி இப்ப நீங்க அது வந்து ஒரு வண்டிய அது யார் ரு என்னனு நா கேக்குற தோழி நா கேட்டு சொல்றந் தோழி அது என் என்னடைய ஓப்டியா இருக்கு நல்லா இந்த அதோட இதெல்லா தெரியு கண்டிப்பா அவுங்ககிட்ட நா கேட்டு நா சொல்றே தோழி எங்க எது வந்து எங்க கம்ப்ளைண்டு குடுத்தா நல்லா இருக்கு அப்டின் கேட்டு சொல்றே நானு
சொல்லணு தோழி கண்டிப்பா எனக்கு சொல்லணு எனக்கு அவ்ளோ டென்ஷனா இருக்கு தோழி அந்த தண்ணில கைய வுட்டு அந்த மாம்பழத்துல எடுக்கும் போதான் ஸ்மல்லு குப்புனு அடுச்சது பாருங்க அப்பதா நா யோசுச்சே என்னடா இது கரையா மருந்து நாத்தோ அடிக்குதே அப்டின் சொல் ட்டு அந்த ஸ்மல்லு எனக்கு வந்துச்சி மறுபடியுமே என் கையில அந்த ஸ்மெல்லு போவே இல்ல
இல்ல நீங்க இந்த கடைல போய் கேட்டா என்ன தோழி
பூத்துறே வந்துட்டே இருக்கு
அந்த கடைல போய் நீங்க கேட்டா என்ன கேக்கணுல்ல இந்த மாரி இந்த மாரி ஸ்மெல்லாருக்கு பழொ நீங்க வந்து இந்த மாரி குடுக்குறீங்க நா கம்ப கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுவே அப்டின் சொல்லி நீங்க போய் பேசணுல்ல
நா பேசி போணோ தோழி இனிமேதா கெளம்பி போணு எனக்கு நேரோ வேற இல்ல தோழி எனக்
ஏனா நீங்க என்னா சொல்லி பேசணு அந்த எடத்துல ஏ கொழந்தைக்கு உடம்பு சரியில்லன் தா ஹாஸ் பிடல் போயிட்டு வந்தே சேரி பழங்கள் ஏதாது வாங்கி கொடுத்தா பிள்ளைக்கு ஒடம்புக்கு சேரோ அப்டின்றதுக்காக தா நா பழோவாங்குவே பழமே இந்த அளவுல இருந்ததுனா திரும்ப என் பிள்ளைக்கு ஒடம்பு சரிலன்னா நா போய்ட்டு வந்திருக்கே திரும்ப கொழந்தைக்கு ஏதாவ பண்ணுதுன்னா நா என்ன செய்றது நா கண்டிப்பா நா வந்து இத வந்து ஆ இந்த ஆய்வாளர்கள் கிட்ட நிச்சயமா நா கம்ப்ளைண்ட் பண்ண போறே பண்ண போறே அப்டின்றத நீங்க அந்த எடத்துல சொல்லணு அப்தா அவுங்க வந்து இந்த மாரி ஒரு விஷயங்களே திரும்பவு அவுங்க செய்ய மாட்டாங்க
ஆமா இப்ப என் தங்கச்சி என்ன பண்றான்னா இப்ப வாங்கறவங்க இவுங்க போல போட்றது இல்லடி அவுங்க ஒரு எடத்தல இருந்து வாங்க வாங்வாங்க அந்த எடத்துல இருந்து போட்றது டி அப்படின்
ஆமா அதுதா உண்ம அதுதா படலுக்கு பல கடையில அவங்க பண்றதுக் கெடையாது நாந்த சொல்றே பல கட ஆனா அவுங்க வந்து ஒருத்தவங்கிட்ட எடுப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட இந்த கம்ப்ளைண்ட்ட அவங்க சொல்லுவாங்கல்லையா இது வந்து நேரடியான கொழல் வந் து நம் விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கி வந்து விக்கிறது கெடையாது இவ்ங்க வந்து இப்ப வ வாங்கறவங்கள்ட அவங்க நீங்க போய் அவங்கள்ட்ட சொல்லிருக்கீங்க இப்ப அவங்க அவங்க வாங்குறவங்கள்ட சொல்லாம இந்த மாரி கம்ப்ளைண்ட் வருது அப்டின்னு சொன்னாங்கனா அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்காது அவங்கந்த மாரி பண்ணாம இருப்பாங்க இல்லயா
ம் ஆமா
கண்டிப்பா சொல்லுங்க தோழி கண்டிப்பா நீங்க போய் அவ்ங்க அவ்ங்கள்ட இந்த கம்ப்ளைண்ட்ட சொல்லுங்க
நா போறே தோழி நா இப்ப கெளம்பி போற நா தா பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்ட்டு பொய்ட்டு வரே எனக்கு நேத்து நைட் ஒரு பய யமாவே இருந்துச்சு ஐயோ புள்ளைங்க சும்மா எடுத்து தின்னுட்டே சும்மா எடுத்துருந்த சும்மா கழுவிட்டு ம்மா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில போட்டோனே அப்படியே வாஷ் எடுத்து தின்னுட்டுருந்த
பிள்ளைங்க அப்டிதானே சாப்டுவாங்க
ஆ எனக்கது ஒரு கொஞ்சோ பயோ பயமாவே இருந்துச்சு நம்ம இவ்ளோ மஞ்சதூளு உப்பு போட்டு நா சேரி வாங்கிட்டு வந்துட்டோ பாப்போம் பொஸ் சொல்லிக்கலா கடைக்கு போம்போதுன் சொல்லிட்டு மஞ்சதூள் உப்பு போட் டுல்லா அலஸ் போட்டு அர மண்நேரோ மதியானோ போட் டு ஈவினிங் வரைக்குமெ வச்சு சு பாத்துட்டு திருப்பியு அதே ஸ்மல்தா வருது
பாத்தீங்களா ஆ அத நீங்க சரி பன்னுங்க போய்ட்டு ஆ நன்றி தோழி ஆ நன்றி தோழி நம்ம மீண்டும் அடுத்த அழைப்புல பேசலா இதல்லா ரொம்ப தக